ப்ப
ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கோங்க நல்லா இருக்கீங்ளா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க தோழி
ஆ அப்பறோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ சாப்டாச்சுங்க
ஆ
என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ வீட்லதா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோ நீங்க என்ன பண்ணிக்கிட்ருக்கீங்க
ஓ நானு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க
ஓ செரி செரி செரி செரி
ஓகேங்க
ஆ தோழி நம்ம எதாவது டாபிக் பத்தி பேசலாமா
ஆ கண்டிப்பா பேசலாங்க
ஆ
ம் நீங்க வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிங்க இல்லைங்ளா
ஆமா தோழி
இப்ப வந்து அத பத்தியே பேசலாங்களா எ நீ நீங்க வந்து எவ்ளோ நாளா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிங்க
மேரேஜ் ஆனதுலருந்தே ஹவுஸ் ஒய்ஃப்
ஓகே ஓகேங்க எத்தன வருஷ ஆகுதுங்க மேரேஜ் ஆயி
நைன் இயர்ஸ் ஒம்போது வருடம் ஆகுது அ ஒம்போது வருட த்துல இரண்டு வருடம் மட்டு பணிபுரிய ஆ அலுவலகத்துக்கு போயிருந்த ஆ என் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலையை விட வேண்டிய கார இருந்தது என் உடல்நிலையும் சரியில்லாமல் போனதால் அ வேலையை துண்டிக்க மாரி ஆகி இருந்தது அதனால வேலையை விட்டுட்ட ஆ வீட்லருந்து திரும்ப வந்து நியூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது வீட்லருந்து வேலை பாக்ற மாரி எதா து வேல தேடிக்கிட்டு இருக்கே தோழி ஆ நீங்க எப் டி என்ன தோழி என்ன
நானு நானு வீட்லதா இருக்கே எனக் கு இதே மாரிதாங்க சில உடல் உபாதைகள் அந்த மாரி சிலதுல்லா இருக் கு அதனால நானு மேரேஜ் ஆனதுலருந்தே கல்யாண ஆனதுலருந்தே ஒ ஒர்க்குக்கு எது போனதில்ல
ம் ஓ
சோ நானு வீட்லேதா இருக்க வீட்ல இருந்தா இருந்த மாரி எதாது வேல செய்யலாமான்ட்டு பாத்துட்ருக்கே
ம் ம் அது எப்டி தோழி உங்களுக்கு நேரம்ன்றது ஆ ரொம்ப க கெடைக்றது கடினமா இருக்கா இல்ல நேரம் போறதே வந் து நீ ஸ்டா இது காலையில எழுந்த உனே ஆரம்பிக்கற நேர ஈவினிங் அதுக்குள்ள வந்துரு
அப்டிலா இல்லிங்க சில அ சில நாட்கள் அப்டி இருக்கு இப்பதா எந்திரிச்ச மாரி இரு க்கு வேல தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்குங்க
ம்
சில நாட்கள் வந்து கொஞ்ச நல்லா கொஞ்ச ரெஸ்ட்டாவே இருக்குற மாரியே தாங்க இருக் கு
ஆ
ஓய்வா இருக்கற மாரி இருக்கு
ஓ இல்ல தோழி அதாவது இப்ப என் எனக்குலா எடுத்துக்கிட்டிங்னா காலைல அ ஒரு ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சோனா நமளுக்கு வேல வந்து அந்த கரெக்ட் டா சண்டே ஒரு நாள் மட்டுந்தா ரெஸ்ட் இருக்க மார்ருக்கு மண்டே ஆரம்பிச்சனா எப்படா எப்டி ஃப்ரைடே வருதுனே தெரியாது அந்த அளவுக்கு வெள்ளிக் கிழமை அதாவது திங்கள் கிழமை ஆரம்பித்த மாரி இருக்கும் ஆனா வெள்ளி கெழமை அவ்வளோ வேகமா வந்துரும் சோ அந்த வாரமே முடிஞ்சிரும் நா இந்த இந்த வருட த்தில மாதங்கள விட வாரங்கள் வாரங்கள் வேகமா போவுது
ஓ சேரி சேரிங்க ஆ என்னென்ன வேல இங்க செய்வீங்க காலையில நாலு மணிக்
நாலு மணிக்கே எந்திரிச்சுட்டு அ வாசல் தெளிச்சு கோலம் போ ட்டு காலையில சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லா எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புற கொஞ்ச நேரம் வாக் பண்ணுவே வீட்டுக்குள்ளேயேமு இந்த செறுப்போட தா அதும் பிரஷ் பண்ணுவே அந்த டயத்துல என்ன பண்ணணும் தெரியாது அதனால அந்த ஒரு பத்து நிமிசத்துல ஒரு காமணிநேரத்துல வாக் பண்ணிக்கிட்டு இருப்பே
சேரிங்க சேரிங்க
நம்மளுக்கு எதாவது ஒரு வேல பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல ஒக்காந்து கிட்டே இருக்க முடியாதுனால அதனால அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்துட்டு முடிச்சோன்னே ஃபவ் ஓ கிளாக் ஃபவ் தேட்டி ஃபை ஃபிப்டின் ஆகும் அ சமைக்க ஆரம்பிச்சிருவே தோழி சமையல் ஆரம்பி ச்சிட்டு விட்டாலே அடுத்து ஒரு ஒரு ரெண்டு மண் நேரத்துல பசங்க பாப்பாவ எழுப்பி விட்ற மாரி இருக்கும் கணவரை எழுப்பி விட்ற மாரி இருக்கும் எழுப்பி விட்டு அவங்க ரெடியாகி அவங்க ஸ்கூல் அனுப்பிட்டா அதுக்கப்புற பென்டிங் வேல இருக்கும்
ம்
வீட்ல இருக்கிற மிச்ச மீதி வேலைகள்ந்தான் ஒவ்வொனா பாக்குற மாரி இருக்கும் எப்டின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வாஷ் பண்ண மாட்டோ கிளீனிங் ஒர்க் லா அதுக்கப்புறந்தா பண்ணுவோ அவங்க இருக்கிறப்ப நம்ம பண்ணவே மாட்டோம் வெசல்ஸ் அ பா த்திர வச்சா பாத்திரத்துல நம்ம வெளக்கிட்டு உக்காந்துருந்தா அங்க கதை நடக்காது அதனால அந்த வேலை போன்னா மொதல்லயே வந்து முடிக்கவே மாட்டோம் போன பிறகு அனுப்பி வச்சுட்டு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு சாப்ட்டு அதுக்கப்புற அப்பாடான்னு உக்கார மாட்டோ அடுத்த வேல என்ன இருக்குன்றது தேடனு துணி துணி தெவைக்கணு துணி தொவச்த காய போட்ணு இந்த மாரி ஒவ்வொரு வேலைகளா இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அதுக்கேத்தபடி ஓடிக்கிட்டே இருக்கணும் தோழி
ஆமாங் நடுவுல எதுவும் ரெஸ்ட் எடுத்துக்குவீங்களா ஓய்வு எடுத்துக்குவீங்களா மத்தியான
மதியத்துக்கு மேல ஒருவேல எனக்கு என்னையே அறியாமல் தூக்கம் வருது டயடா இருக்கு பாடி ரொம்ப டயடா
ஏன்னா நீங்க வந்து நாலு மணிக்கே எந்திருச்சிறீங்க இல்லைங்ளா உங்களுக்கு வந்து கண்டிப்பா தூக்கம் வருங்க சாப்
கண்டிப்பா அது எப்ப எப்ப வரும்னா காலையில ஒரு பத்து மணிக்கே வந்துரு ஒம்போது டு பத்து மணிக்கே எழுந்துரு மதிய எல்லாம் வராது ஒம்போட்டு பத்து காலையில சாப்புட்டு முடிச்சோனே வந்துரும் முடிஞ்சா அப்ப கூட ஒரு தூக்கத்த போட்டுர வேண்டியதா தூக்கத்த போட்டோம் போட் டுட்டு அதுக்கப்புற கூட வீட்டு வேலை பொறுமையா எந்துச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பொறுமையா எந்துச்சி பண்ணுவோம் பண்ணு பண்ணதுக்கு அப்பறம் வேலை தேடி தேடிக்கிட்டு இருக்கோ எதாவ்து கெடச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு அந்த மாரி தேடுதல்லதா பணி எறங்கிருக்கோ எதோ ஜஸ்ட் நம்ம ஒரு காய் வாங்குறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலா ஏனா ஏ எல்லாத் துக்கும் அவங்க கைய எதிர்பாக்காம நம்ம பசங்களுக்கு எதாவ்து வாங்கி தரனுனா கூட நம்ம கையில இருந்தா நல்லாயிருக்கு புத்தானு புத்தாண்டு அதனாலதா அ எவ்ளோ சீக்ரோ நம்மளுக்கு எதாவ்து ஒரு சின்ன வேல கெடச்சாலு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதோ ஒரு ரெண்டாயிரோ மூவாயிரோ கெடச்சா கூடவே பெரிய விஷயந்தா
ஓகே சேரிங்க நானு எ உங்களுக்கு எத்தன பசங்க
எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தோழி
ஒரு பொண்ணு
ம் உங்களுக்கு நீ உங்களுக்கு காலைல இருந்து எந்த மாரி இதெல்லா பொழுது போகு தோழி
எனக் நா வந்துட்டு உங்களாட்டந்தாங்க நா நாலு மணிக்கு எந்திரிப்பே எனக்கு தூக்கோ வராது ஆனா வந்து கொஞ்ச நேரோ வெளிய போ காத்து இருக்காதுங்க எங்க வீட்ல ஏ சி இல்லைங்ளா காத்தே இல்ல இப்ப வெயில் நாளுங்கிறதுனால
ம்
கொஞ்ச நேரோ வெளிய போய் உக்காந்துக்குவே நடக்கல மாட்டே உக்காந்துரு நாலு மணிக்கு ஆமா
வந்துருவீங்ளா நா கதவையே திறக்க மாட்டே தோழி அஞ்சு மணிக்கு மேலதா கதவையே தெறப்பே
ஏ அந்த பக்கோ எதோ சேஃப்ட்டி இல்லாம இருக்கலாங்க பட் இந்த பக்கோ எல்லலா சேஃப்ட்டிங் தாங்
த்திக்காக இல்ல இரு ட்டா இருக்கு இருட்ல போய் எதுக்கு வெளில உக்காந்துட்டு என்ன என்ன பண்றது அப்டின் தெரிய மாட்டிக்
அதல்லா ம் பாக்கதிங்க வெளிய அந்த காத்த நீங்க சுவாசிக்கணுன் தா சொல்றாங்களே நீங்க நாலு மணிக்கு வெளியவே போ மாட்டேன் அது ஒன்னு அ வெளியே போன் வெளிய போய் உக்காந்துரு
நம்ம ஊருக்கு இதுல வெளக்கு பொருத்தி வெக்கிறது
இல்ல இல்ல அதெல்லா இல்லைங்க சும்மா போய் உக்காந்துட் டு வந்து அப்றோ திருப்பி தூக்கோ வருங்க காத்து இல்லாம வெளிய போறோமா திருப்பி உள்ள வந்தோனே தூக்கோ வந்துரு
அ
சேரின்ட்டு கொஞ்ச நேரோ படுத்துட்டு ஒரு ஆறு மணி வரைக்கு டீய போட்டு குடுச் சிருவாங்க ஆறு மணிக்கு
அ
குடிச்சுட்டு உக்காந்துட்டே தா இருப்பே ஒரு மாரி இருக்குங்க வவ் ஒடம்பு வந்து ஒரு மாரி டயர்ட்னஸா இருக்கு காலைல எந்திரிச்சோனே கொ கொஞ்ச நேரோ ஒரு டென் மினிட்ஸ் உக்காந்துட்டு அப்பறமே போயி குளிச்சிட்டு சமச்சிட்டு தம்பிய இது பண்ணிட்டு வந்து ஆமா நீங்க சொல்ற மாரி தாங்க மத்த வேல எல்லா செய்வே பாத்ரோ வெளக்கற து வீட கூட்டுறது இதெல்லா பண்ணி முடிச்சிட்டு கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுப்பேங்க
அ
மத்தியானோ ஆ படுத் கொஞ்ச நேர படுத்திருப்பே
ஆ ஏனா ஈவினிங் டைத்துல அவுங்க பசங்க வந்துருவாங்க அவுங்களுக்கு பாட சொல்லி தரணு அடுத்து நா எ ப்படியோ எக்ஸாம் வரு எக்
சாப்ட உடனே தாங்க தூக்கோ வருது காலேல ஒரு பத்து மணிக்கு சாப்புறோன் வச்சிக்கோங்கள தூக்கோ வந் இருந்தங்க கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா என்னால முடில கண்ட்ரோல் பண்ணவே முடில மாட் டேங்து அதனால படத்துர்றதுங்க இப்போ நா அந்த மாரி தூங்க மாட்டேங்க இப்ப நமக்கு ஏஜ் ஆக ஆக நமக்கு இந்த பாடியே வந்து ஒத்துழைக்கிறது இல்ல
மதியோ சாப்ட்டுதா தூக்கோ வரு நல்லா கும் சாப் டம்மேம் உண்ட வைக்கு எனக்கு காலேலயே தூக்கம் வந்துரு தோ ஒம்போது டூ பத்தாயிடுச்சின் வச்சிகோங்க சாப்டு முடிச்சி புள்ள அப்டியே ஒரு சொக்குதல் வரு அப்டியே அப்பா டா அது எங்க சாப்ட்டு முடிச்சி கை கைய கவிட்டு வந்து அப்பனாலு அந்த எடத்துலேயே படுத்துருவோ எடுத்து வைக்கிறதுன்னா அப்பரோ பாத்துக்கிலா நம்மதானே இருப்போ நம் பொறுமையேப்
ஆ நம்ம உடம்புதா நம்ம பாத்துக்கணு
ஏனா சீக்கிரமா எந்திரிக்கனுமமூளா அந்த டைத்தல கண்ட்ரோல் பண்ண முடியாது தோழி நீங்க இந்த மாரி ஃப்ரீ டயத்ல ஏதாவது புக்கு அந்த மாதிரினா எந்த மாரி புக்ஸ்லா படிப்பீங்க இல்ல மியூசிக் கேப்பேங்ளா
க்கிற எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கோ இல்லங்க இப்போ வந்து எல்லாமே ஃப் போன்லே வந்துருது இல்லைங்ளா
உம்
அதனால நமக்கு புத்தகோ இந்த பேப்பரு இதெல்லா கூட நா படிக்க மாட்டேங்க வீட்டுக்கு பேப்பர் வரு எங்க ஹஸ்பெண்டு கொண்டு வருவாங்க வீட்டுக்காரரு
ஆ
எனக்கு அந்த பழக்கோ இல்லங்க
செரி செரி இ மியூசிக் கேப்பீங்ளா அதாவது இசை கேக்ற இது
இசையு வந்து பாத்தீங்னா ரொம்ப இதுதாங்க ரேரு தா நானு மோஸ்ட்லி வந்து இந்த பாட்கேஸ்ட் மாதிரிதாங்க பா பாட்கேஸ்ட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்ளா அது பேர் தமிழ்ல தெரில அதே மாதிரி ஏதாவது ஒன்னு கேட்டு காதுல கேட்டுட்டே வேல செய்றதுங்க ஏதாவது ஒரு ஆ மோட்டிவேஷன் நோட்ஸ் ஸ்டோரிஸ் ஆ கதைகள் இந்த மாரி கேட்டுட்டே வந்து நம்ம வேல செய்றதுங்க
சேரி சேரி சேரி சேரி சே ஏதோ ஒன்னு தோழி ஆ என்ன தோழி
நீங் சாப்டாச்சிங்ளா
இல்ல தோழி இல்லல்ல மதியம் இம்ம சாப்
மக்கா ஆ இல்ல மதியோ சாப்பிடு காலேல சாப்டீங்ளா
ஆ காலேல சாப்டாச்சி தோழி
என்ன சாப்பாடுங்க
காலேல தோச இது தக்காளி சட்னி நீங்க என்ன சாப்டீங்க
நா வந்து ரசோ வச்சி வாழைப்பூ பொறியளுங்க
ஓ செரி செரி செரி வாழப்பு கெடைக்கல சக தோழ கெடச்சிருந்தா வாழப்பு வாங்கியிருப்போ வாழப்பு கெடைக்கல அதாவது இரு க்கு காய்கறி வாங்குறப்போ நறைய வாங்கிட்டா அது வேற இதாயிடுள அதனால பொறுமையானா அதெல்லா வாங்னா உடனே செய்யணு
ஆமா ஆமா
அதனால அத லேட்டா செஞ்சிக்கிலான்னு சொல்லிட்டு அது இப்ப வரைக்கு வாங்கல தோழி
சேர் சேரிங்க
செய்யிற மாரி இருந்துச்சுனா வாங்கிற வேண்டியதா
ஓ சரிங்க இப்ப எனக்கு ஒரு ஜ ஒரு சின்ன இதுங்க அ நம்ம வந்து நம்ம வந்து இப்போ வீட்லே இருந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நாங் நாமளே செய்றோ இல்லைங்களா நம்ம நம்மளாட்டோ இல்லத்தரத்திகல்லா இவங்களுக்கு வந்து சில தொகை அப்படின்ட்டு குடுக்கணு அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தேவையில்ல அப்டின்னு நினைக்கிறீங்களா
அ அது குடுக்கணு தோழி நம்ம என்னதா குடுத்தாலுமே அது அதாவது என்னய பொறுத்துல வீட்ல வேல பாக்குற தோழிகளுக்கு பணம் குடுக்குறத விட அவுங்களுக்கு ஒரு வேலய குடுத்தா கொஞ்சோ நல்லா இருக்குன்னு தோணுது
ம்
ஏன்னா அந்த பணத்த அவுங்க ஏ அவுங்க சம் அவுங்க வந்து வீட்ல இருக்குறவங்களுக்கு க்கு மாச மாச ஒரு தொகையா குடுக்குறதுக்கு பதிலா அதுல ஒரு வேலய குடுத்து வேல பண்ணுங்க அப்டினு சொல்றப்ப அவுங்க வேல பண்ற அந்த ஒரு தனித்துவம் வரு நம்ம வேல பாக்குறோ ஒரு தைரியோ வரு தைரியமா அத ஃபேஸ் பண்ணுவாங்க தோழி எனக்கு அதனால வேல குடுத்தா நல்லதுன்னு தோணுது எல்லா தோழிகளு செய்ய மாட்டாங்க அது வேற விஷயோ
இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து உங்க செலவுக்குன்ட்டு எதாவது காசு தராறா
ஆ தருவாங்க தோழி ஆனா எனக்கு வந்து அது வாங்குறதுல உடன்பாடு இல்ல எனக்கு பிடிக்காது
உங்களுக்கு எதாவது வேணுனா எப்டி நீங்க வாங்குவீங்க
நா வேணும் தா கேப்பே வேணும் தா கேப்பே நெறய போய் என்ன பண்றது தோழி யாருகிட்ட போய் கேட்க முடியு பக்கத்து வீட்டுக்காரங் கிட்டயா கேக்க முடியு
இல்ல தோழி நா என்ன சொல்றேன்னா இதுக்குதா நா என்ன சொல்றேன்னா நம்ம ஹஸ்பண்ட் இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இது வந்திருக்கு தோழி பாத்தீங்களா என்னனு தெர்ல உச்ச நீதிமன்றல ஒரு இது வந்திருக்கு இந்த மாரி இல்லத்தரசி தியா இருக்கிறவங்களுக்கு சில தொகை குடுக்கணுன்ட்டு பாத்திங்களா பாத்திங்களா அத
ஆஹா இல்ல தோழி அத பாக்கல தோழி நீங்க இப்ப இது சொல்றது புதுசா இருக்கு
ஆமா தோழி இப்பன்றி வந்திருக்கு இத மாரி ஆ நாம இப்ப காசுக்கு என்ன பண்ணுவோ நம்ம எல்லா
தோழி அ கால் அ முடியப்போது தோழி எதாவது வாய்ப்பு கெடச்சா அடுத்து கூப்புரே தோழி நன்றி தோழி அ ஆ